ஹலோ
ஹாய் வணக்கம்
மமஸ்காரம் எப்டி இருக்கீங்க
ஆ நல்லா இருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நானோ நல்லா இருக்கே சாப்டாச்சா
ஆ செரி
செர் சோர்வ் நாங்களு சாப்ட்டு படுத்தாச்சி
சப்ட்டு படுத்தாச்சா
ஆமா ஆமா நீங்க என்ன செஞ்சிட்டு இருகீங்க
ம் சொல்லுங்க ஜஸ்ட் கொஞ்சோ ஒர்க் இருக்கு பாத்துட்ருக்கே
என்ன ஒர்க் பாக்றீங்க
சும்மா சிஸ்டத்துல வேல பாத்துகிட்ருக்க அவ்ளோதா
ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாரியா
நா ஜாப் டைபிங்
என்ன ஜாப்
ஜாப் டைப்பிங்னா ஆ அட்வகேட்டுகளுக்கு டைப் பண்ணி குடுக்றது
ஓ இந்த இங்கிலிஷ் ரைட்டிங் தமிழ் ரைட்
ஆ ஆ இல்ல இல்ல அது கெடையாது டாக்குமெண்ட் ரைட்டர் மாதிரி
அதுதா ரைட்டிங் நம்ம வீட்ல இருந்தே இந்த சிஸ்டத்துல டைப் பண்ணி கொடு
அந்தது கெடையாது நார்மலா இங்க ஒரு டைப் ரைட்டிங் இன்ஸ் டியூட் ஒரு இது இருக்கு அவங்களுக்கு வர்ற ஒர்க்குல எனக்கு குடுப்பாங்க டைப் பண்ணி குடுக்கணு
சேரி சேரி தமிழா இங்கிலிஷா சேரி சேரி சூப்பர் சூப்பர்
ஆம்மா ஆ ஆ
குட் ஜாப் நா டைம் என்ன நா டைமிங் உண்டா இல்ல உங்களுக்கு ஃப்ரீ டைமிங்ல நீங்க பண்ணிப்பீங்ளா
டைமிங் ஒண்டுல்லா கிடையாது அவங்களுக்கு ஒர்க் அர்ஜென்ட் ஒர்க்னா அர்ஜென்ட் பண்ணி குடுப்போ
ஆ ஆ
டெய்லி டெய்லி குடுப்பாங்க நாலு பேஜ் அடிச்சு கொடுங்க பத்து பேஜ் அடிச்சு குடுங்க அப்டினு
ஓ சேரி சேரி ஆனா நானு ஒரு தடவ பண்ண சிஸ் சேரி தமிழ் கெடையாது இங்லீஷு சரிங்ளா பஸ்ட் ட்டு ஒரு ஒன் பிப்டி பே பண்ணுங்க நா அந்த இன்ஸ்டாவ பாத்து ஏமாந்து போயிட்டே
ஐயோ அது இன்ஸ்டால எல்லா போறது கெடையாது அதா சொல்றேன்ல இது வந்து எங் வீட்டுக்கு ஒரே ஒரு ஆ டாக்குமெண்ட் ரைட்டர் இருக்காங்க
ஆ ஆ
அவங்ககிட்ட வேல பாத்தே
ஆ நா இப் அப்டிதா பக்கம் பக்கமா எழுதுன சிஸ்டர் சொலச்சொலயா எழுதுன முத்து முத்தா எழுதுன
ஆ ஆ
எல்லாத்தையு எழுதி கொரியர் போட்டு அதோட சரி போனு இல்ல நமக்கு ஒண்ணு இல்ல
இது என்ன இவங்களுக்கு வந்து ஆ இதுக்கு கோர்ட்டுக்கு அடி
ஓ சேரி சேரி அட்வகேட்
ஆ அதா சொன்ன அட்வகேட்க்கு அடிச்சு
ஆ அப்டிலா நம்ப பண்ணலா ஆமா ஆமா ஆமா அப்டி பண்லா அது ஒன்னு பிரச்சன கெடையாது
அது கொஞ்சோ வேல பாத்துட்ருந்தே அவ்ளோதா
ஆ நானு இப்பதா மெஹந்தி போட்டுட்டு
பரவாயில்லையே ஆ
உம்மா மெஹந்தி போட்டுட்டு
வச்சிருக்கீங்ளா
பார்லர்லா இல்ல சிஸ்டர் இப்பதா தொழில் வந்து இப்பதா வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கே ஆ ஆமா மெஹந்தி போட்றதுக்கு போவ நானு அதிகமாலா கேட்க மாட்டே
ம் ம்
ஒ மோஸ்ட்லி வந்து தெரிஞ்சவுங்களுக்கு அவுங்க என்ன தரணுமோ தரட்டுன் உட்டுருவே
இ ஃபஸ்ட்டு நம்ம வந்து பிராக்டிஸ் மாதிரி ஆய்கிட்டோ இல்லையா
ஆமா ஃபர்ஸ்ட்டு வந்து நமக்கு கிளையன்ட்டு முக்கியோ அவுங்களுக்கு நம்ம டிசைன் புடிச்சிருந்து வச்சு
கிளையன்ட்டு கை வரணு நடுக்கோ இல்லாம ஸ்ட்ரைட் லைன் அதெல்லா கரெக்டா போடணு
ஆ அதுதா அவுங்களுக் இப் இப்போ நா உங்களுக்கு ஒரு மாடல் போட்டு உட்ற அப்டின்னா உங்களுக்கு புடி ச்சிருன்ச்சு அப்டின்னா நீங்களே அடுத்த வாட்டி என்ன ரெஃபர் பண்ணுவீங்க
ம் ம்
க்கு உங்க ஃப்ரெண்டுக்குனா ஃபஸ்ட்டு அதுதா பாப்பே எடுத்தது வந்து நமக்கு இவ்ளோ வேன்னா ஒரு இடத் துக்கு வேலைக்கு போம்போது அப்டிதா போன இவ்ளோ சம்பளோ அவ்ளோ சம்பளத் துக்கு எதிர் பார்த்துலா போகலனா நா நார்மலா போன எ வேலைய நா கரெக்டா பாக்குறன அப்டின்னு தா ஃபர்ஸ்ட்டு பாத்த அதுக்கப்புற தா இன்னு வரைக்குமே வேல பாக் றனா இன்கிரமென்ட் எல்லா எதிர்பாக்கவே மாட்ட
அப்டியெல்லா இருக்கவே கூடாது
ஆனா அவுங்க எவ்ளோ தரட்டு
அப்பில்லா கெடையாது நம்மளோட ஒர்க் என்னன் நமக்கு தெரியு அதுக்கேத்த மாதிரி கேட்டு வாங்கனு
தெரியு தெரியு அது நம்ம எடுத்தது நம்ம வந்து ஸ்டார்டிங்லயே அப்டி பண்ண கூடாது இல்லையா இது வந்து மெகந்தி அப்டி சொன்ன இப்ப தானே வந்துட்டு ஆமா ஸ்டார்டிங் வந்து பண்ற
தெளிவா போட ஆரம்பிச்ச பின்னாடிக்கு நம்ம வந்து இது பண்ணிக்கலா
ஆமா ஆமா அதனால ச ஓ இப்ப மாடல்ல நம்ம என்ன டிசைன் என்ன தீம்ல கேட்டாலு இது பண்ணிருவே அ அது ஒண்ணு நமக்கு பிரச்சன இருக்காது என்ன சிஸ்டர்
ஸ்டென்சில் எடுத்து போடுவீங்ளா அப்டியே போடுவீங்ளான் கேட்ட
அப்டியே போடுவே
ம் செர் செர் செரி நா
ஆமாமா என்னங்க டம் டம்ன்னு சத்தம் கேக்குது
ஃபேன் ஓடிட்டுறுக்கு
ஃபேனா சேர் செரி
ம்
சத்த கேக்குதா தன்னைக்கி போயிட்டு இப்பதா வந்த லேட் ஆயிடுச்சு இன்னைக்கி
ம் ம் ம்
க்கு ஏதோ ஒரு நாளைக்கி எங்கேஜ்மெண்ட்டு பங்க்ஷன்னு
ஓ அதுக்காக் போயிட்டு வந்தீங்
ஆமா அத்னால அவ்ங்களுக்கு எப்போ போனே நானு த்ரீ ஓ க்ளாக் போன
அ அ
ரெண்டு கை ஃபுல்லா வே ஆமா ரெண்டு கை ஃபுல்லாவே எல்போ வரைக்கு
ம்
காலு அதே மாரி காலுக்கு ரெண்டு காலுக்குமே வந்துட்டு
ஃபோர் ஃபைவ் அவர்ஸ் ஆயிருக்குல்ல
ஆமா குறுக்கு கழுத்தெல்லா கடுத்து போச்சி
ஆ ஆ ஆ
ஆமா போட்டுட்ட வந்தா வந்துட்டு எல்லாமே மொத்தமா வரு ஆ என்ன சிஸ்டர்
கோன் நீங்களே ரெடி பண்ணுவீங்ளா இல்ல இன்ஸ்டன்ட் கோன் வாங்குவீங்களா
ஆ ஏ ஃப்ரெண்டு ப்ரிப்பர் பண்ணி குடுப்பாங்க ஆ மா அவ்ங்க வந்து ஓனா பண்ணிட்ருக்கா ரொம்ப வர்ஷமாவே அவ பண்ணிட்ருக் கா இந்த நெயில் கோனு ஆ மெஹந்தி அது எல்லாமே அவளே வந்துட்டு அ ரெடி பண்ணிட்ருக்கா ஆமா அது மட்டு தர்றது மட்டு அவ கோன் போட்ட எனக்கு ஏத்னாச்சு அட்மின்ஸ் தேவப்பட்டுச்சுன்னா அவ ஏங் கூட வந்துப்பா
ஆ ஹெல்ப்ப்புக்கு ஆ நறைய பே ஆ கூட வந்துருக்கவ்ங்களு
ஆமா இன்னைக்கு வந்துட்டு ஆமா இன்னைக்கே கூட வந்தா ஏங்கூட நா வந்து ஆமா அவ்ங்க பொண்ணுக்கு மட்டு நா போட்டு விட்ற மாரி இருந்துச்சு ஒரு ரெண்டு பேருக்கு சிம்ப்புள் டிசைன்ஸ் வந்து அவ வந்து பண்ணிக்கிட்டா
ஆ சேர் சேர் சேரி
ம் அதனால அப்டியே இருந்துச்சி ஆனா முடியில இன்னைக்கு ரொம்ப ஆ சீக்கெரமா போனோமா சீக்கிரம் முடிஞ்சிரும் பாத் தோ ஆனா க்ளைண்ட்டு கை ரொம்ப பெருசா இருந்துச்சு டிசைனு போட்டு முடிக்
நல்ல போல்டான ப்ள்ளைங்களா தான இருக்குதுங்க
ஆமா ஆமா பா ஆமா பாக்க வந்து சின்ன வயசாதா இருக்கு ஆனா ஏதோ ரொம்ப பெரிய பொண்ணுங்க மாரி இருக்காங்க
இப்ப இருக்க அந்த சாப்பாட்டு முறை எல்லாமே பிள்ளைங்க பெருசாய்டுதுக
ஃபுல்லாவே வந்து ஃபாஸ்ட் ஃபுட்டு தான எல்லா தந்தூரி சிக்கனு ஷவர்மா
குட்டிலர்ந்தே அப்டியே சாப்ட்டு ஏ ஆமா ஏஜ விட பெரிய பிள்ளைங்களா
ம் நம்ம வந்து இந்த சிக்கன் திங்கரம் சிக்கன் ப்ராயிலர் சிக்கன் அதே மாரி இப்ப இருக்கு
ஆமா
எல்லா பிள்ளைங்களு மோஸ்ட்லி சொல்ல போனா யாரு வந்து ஹெல்த்தியாவே யாருமே எடுத்துக்கிறது கெடையாதுல்ல ம் ஆமா யார்னாச்சு உங்களுக் கு உங்க வீட்ல மெஹந்தி போடணுனா சொல்லுங்க நா வந்து போட்றே
எ கண்டிப்பா கண்டிப்பா நா உங்களுக்கு வாட்ஸ்அப்ல நா கூப்ட்டுறே
ம் என்ன ஃபங்க்ஷன் கல்யாண காது குத்து
ம்
அ ஹ என்ன ஃபங்க்ஷன் நிச்சயதார்த்த பூப்புனித நிராட்டு விழா
பரவால்ல பரவால்ல கண்டிப்பா
ஏ எதுனாலு சொல்லுங்க கம்மி வெலையில வந்து உங்களுக்கு உங்களுக்காக போட்டு தந்துட்டு போறே
கண்டிப்பா கண்டிப்பா நா கால் பண்றே
ம் வெளியூர் எங்கனாலு சொல்லுங்க எங்க நாலுமே வருவோ
ம் ம் எ ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்லயு உங்களுக்கு ரெஃபர் பண்றே
ம் கண்டிப்பா சிஸ்டர் சொல்லுங்க நீங்க பாருங்க ஒரு தடவ நா உங் ஏனா எ மாடல்லா நா உங்களுக்கு அனுப்ச்சு வுட்றே வாட்ஸ்அப்ல
ஆ ஓகே ஓகே ஓகே
நீங்க பாருங்க செரிங்களா உங்களுக்கே புடிக்கு என்ன தீம் கேட்டாலு அழகா வரைவே
லாவே மர்தாணி போட்றது எல்லா பொம்பள பிள்ளைங்களுக்குமே பிடிக்கு
ஆமா நா காலேஜ் படிக்கும்போதுலா ஸ்கூல் படிக் கும்போதெல்லா இந்த தொப்பி மருதாணி எலய இவ் வச்சிருக்கீங்ளா நீங்க அந்த தொப்பி அழிய அழிய அழிய வச்சுட்டே இருப்பே நா
ஆ பரவால்ல அது நா ரொம்ப அழகா இருக்கு அது
ஆமா எனக்கு வந்து அந்த தொப்பி மட்டு அந்த எலைல தா எனக்கு வெக்கணு
ம்
மத்தது உள்ளத டிசைன் போட்டுப்பே தொப்பி மட்டு ஆனா எனக் க்கு எப்பவு அத அரைச்சி அந்த தொப்பியா வச்சா மட்டு்ந்தா எனக்கு பிடிக்கு
சேர் சேரி சேரி சேரி இப்பயு அதே தானா
என்ன சிஸ்டர்
இல்ல இப்பயு அதே மாதிரிதானான் கேட்டே
இப்பவு அதே மாரிதா கோண வந்து அந்த தொப்பி மாரி வெக்கவே மாட்டே மறுதாணி எலதா ஆமா கிராம்பு சக்கர லெமனு தேயில எல்லாம் போட்டு அரச்சு இப்பவுமே அந்த எலைய தா வெப்பே
எலையோடையா
ஆமா சூப்பரா செவக்கு
எல மட்டு போட்டா பத்தாதா
இதெல்லா போட்டா நல்லா வாசமாவு இருக்கு நல்லா செவக்கு ம் ம் சூப்பரா இருக்கு உங்களுக்கு ட்ரை பண்ணி பாருங்க உங்க எ ஏ உங்க வீட்டு பக்கத்துல எலலா உண்டா
அ இல்ல இப்ப எதுமே இல்ல அதுனால நானே கோண் தா போட்டுட்ருக்கே எனக்கு எலைனா ரொம்ப புடிக்கு எங்க போனாலு கெடைச்சா பாத்தா புடிச்சுட்டு வந்துருவே ஆனா இப்ப ரொம் சரியாச்சு
சேரி சேரி சேரி எனக்கு ஆனா எல தா என்ன டிசைன் வச்சாலு கை நெறைய மாடல் போட்டாலு அந்த எல தா அரச்சு எனக்கு தொப்பி வேணு ம் ஆமா ம் ஆமா சிஸ்டர் வெயிட் பண்ணுங்க யார்க்குனாச்சு வேண்னாலு ரெஃபர் பண்ணுங்க செரிங்ளா கண்டிப்பா
கண்டிப்பா எ ஃப்ரெண்ட் சர்க்கிள்ள சொல்றே உங்ளுக்கு
ஆ
நீங்க அ மாடல்ஸ் அந்த சேட் அதெல்லா வச்சிருந்தீங்ன்னா இல்ல நீங்க இது வரைக்கு போட்டிருப்பீங்கள்யா மாடல்ஸ் அனுப்புங்க அமௌண்டு எவ்ளோன் சொல்லுங்க நா ரெஃபர்
செரி சிஸ்டர் செரி செரி கண்டிப்பா நா அனுப் ப்றே சரிங்களா பாருங்க என்ன செரி வைக்கிறே சிஸ்டர் பாய் பாய்
பாய் பாய்